ஹலோ
சொல்லுங்க மேடம் ஹவ் ஆர் யூ
பைன் எப்டி இருக்கீங்க
மேம் வெரி வெரி ஃபைன் மேடம் எப்படி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நல்லா இருக்கேங்க சார்
அப்பறம் மேடம் ரெண்டு மாச எல்லாஜாலியா இருந்திருப்பீங்க
ஏ என்ன சொல்றீங்க புரியலெயே சார்
கெழந்தைக்குலா‌ லீவுட்ருப்பாங்க ரீஓப்பனிங்
ஆமா ஆமா சார்
ஒரே என்ஜாய ஜாலியா இருப்பீங்க
ஸ்கூல் லீவ் சொல்றீங்ளா சார்
லீவ் இல்ல மேடம் ஸ்கூலுக்கு போறத பத்தி சொல்றே எனி டைம் பிஸி ஆயிருவீங்க அப்றோ
அது வேணா உண்மதாங்க சார் அப்றம் பேக் டு த ரொட்டின் மாரி ஆயிடு திருப்பி கால்ல ஸ்கூலுக்கு கெளப்பணு ஈவ்னிங் போய் கூட்டிட்டு வரணு அப் புற ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கணு திருப்பி நைட்டு இயர்லியரா தூங்க வைக்கணு திரு ப்பி காலைல நேரத்துல எழு புட்டு ஸ்கூலுக்கு கெளப்பனு டிஃபன் செய்யணு சாப்பாடு ஆயிடு இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதங்களாக கொஞ்ச வந்து அந்த இதெல்லா இல்ல கொழந்தைங்களு அதெல்லா எதும் யோசிக்காம இரு க்குறாங்க
ம்ஹும்
சேரி ஓகே இப்போ அப்புறோ அவுங்களுக்கு அந்த ஸ்டடிஸ்லா நம்ம குடுத்தோன்னா தான ஃப்யூச்ச சர் வந்து நல்லா இருக்கு நம்ம எப்டி எதிர்பாக்குறோ நம்ள விட நம்ம குழந்தைகளோடு ஃப்யூச் சர் ப்ரைட்டா இருக்கணு அப்படின்னு அப்ப அதுக்கு இப்பெந்து நம கஷ்டப்பட்டாம்ன தானே அவுங்க ஃபியூச்சர் இன்னு ப்ரைட்டா நல்லா இருக்கு
ஆ அ அது பண்ணம்போது கூட கொஞ்ச டெய்லி ஒரு சுறுசுறுப்பாவே இருப்பீங்க இல்லிங்ளா
ஆமாங் சார் ஆமா
இது செய்ணு அது செய்யணு அது பண்ணு இது பண்ணு இப்புடி பண்ண அப்புடி பண்ண இல்லிங்களா
ஆமா ஆமா சார் அப்புடிதா போயிடு இப்போ வந்துட்டு கொஞ்ச நல்லா அதுல இல்ல
ம் ம் கொஞ்ச உங்களுக்கு எல்லா ரெஸ்டு உங்களுக்கெல்லா ரெஸ்டு
ஆமா ஆமா நீங்க எப்பிடி ஒய்ப்புக்கெலா ஹெல்ப் பண்ணுவீங்ளா எல்லாத்துக்கு
கண்டிப்பா மேடம் அதெல்லா அதெல்லாம் பண்ணாதா கொஞ்ச நல்லா இருக்கு நம்மளு நேரமா எந்திரக்கணு இப்ப ரெண்டு மாசோ கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்ச எந்தி கஸ்டந்தா
ஆமா
அப்புற பாத்தீங்கன்னா ஹ எந்திரிக்கணு பையண குளிக்க வக்குனு கெளப்பனும் திடீர்னு பாத்தா சாக்ச திடீர்னு பாத்தா அந்த சூவ காணொன்னுவான்
உம்
எல்லா ரெடி பண்ணி அவர் பண்ண ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு அந்த ஒன் வீக்குள்ள கொஞ்சோ ஹ இது இது பண்ணுவாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அங்கலாம் போ மாட்டேன் வர மாட்டேன் லீவ் வேணும் அப்டி வேணும் இப்டி வேணும் அப்புற போயிட்டாங்கனா பழகிருவாங்க
ஆமா ஆமா கொழந்தைங்க தா எனக்கு ஆ பா இருப்பாங்க அப்புற சரியாயிருவாங்க அவுங்களே போக போ
அப்புற அவுங்க அவுங்களுக்கு அப்புற கரெக்டா டைமிங் தெரிஞ்சிடு எல்லா தெரிஞ்சிடு அப்புற அவுங்களே கிளம்பிடுவாங்க
ஆ
இன்னு அது ஒரு ஜாலியா இன்ட்ரெஸ்டா இருக்கு அப்புற அவுங்களே பண்ண போது அந்த ஒரு சான்ஸ் எல்லா நமக்கு மிஸ் மிஸ்ஸிங் ஆகு பையன் பெருசாயிட்டா அவனே எல்லாம் பண்ணிக்கிற நமக்கு அந்த சான்ஸ் கூற போச்சேட்டு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வரு
அப்படிங்ளா அதுக்கு என்ன பண்ண முடியு சார் அவுங்களு பெருசாயிதா ஆவாங்க நம்ம அதெல்லாம் யோஸ்சிட்டு ப நம்ம மிஸ் பண்ணுவோம் தான் ஏன்னா வந்துட்டு அதுலயே இதுல வந்து வளர்த்துறோம் குழந்தைங்கல அவங்க ப்றோ வளர வளர நமக்கு அந்த கொஞ்சம் அவங்க வளர்றாங்க நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபீல் ஆகும்
உம்
அதை வந்துட்டு அதையும் நம்ம நல்ல நினைச்சுக்கிட்டோமா அது கொஞ்சம் தெரியாது இல்லங்னா
ஆமா ஆமாங்க
எவ்ளோ பீஸ் வருதுங் சார் இல்ல நீங்க என்ன எந்த ஸ்கூல்ல போட்டிருக்கீங்க சி பி எஸ் இ ஆ ஸ்டேட் போர்டா
அதுமேடம் பிபிஎஸ்ங்க மேடம்
என்னது சார் ஹலோ
ஹலோ
சொல்லுங்க சார்
சொல்லுங்க மேடம்
ஆஹ சி பி எஸ் இல போட்டிருக்கீங்களா
ஆமாங்க சி பி எஸ் இ தான் போட்டிருக்கே மேடம் வந்ததோட பீஸ் அரௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி வந்துருக்கு மேடம் பிரைவேட் எதுக்கு எல் கேஜி யு கேஜி பசங்களுக்கு இவ்ளோ ஜாஸ்தி மேடம்
அஹ அஹ ஆமா சார் நம்ம எல்லா வந்து ஒரு காலேஜோ என்னமோ போகும்போதுதான் இந்த அளவுக்கு படிச்சிருப்போம் அமௌண்ட் கட்டி இவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து எல்கேஜி யுகேஜி்கே இவளோ பீஸ் கட்ட வேண்டி இவ்ளோ வருதுன்னு நீங்க எனக்காது யோசிச்சிருக்கீங்களா
எல்கேஜி அதெல்லாம் ஜாஸ்தி தா மேடம் எல்கேஜில என்ன மேடம் சொல்ல போன வாங்க
ஆஹஹ
யூ கேஜில என்ன சொல்ல போறாங்க ஏபிசிடி சொல்லி தருவாங்க அது அதன சொல்லி வாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் ஒன்வர்ஸ் தூங்க வப்பாங்க அப்புறம் அனுப்புட் வித்து வித்து நம்ம அவங்க அங்க காசு குடுக்க வேண்டியதிருக்கு
ஆமா ஆமாங் சார் அ அதெல்லா வேற என்ன பண்ண முடியாது ச
மேக்சிமம் ஒரு ஆ சிக்ஸ்டி பர்சன்ட் நம்மளே சொல்லி் குடுத்துறோ ஃபோர்டி பர்சன்ட் அவுங்க
ஆமா ஆமா இப் இப்பெல்லா வந்து ஸ்கூல்ஸ்ல வந்துட் வன்டு பேரண்ட்ஸ்க்கே வந்து இது வெக்கிறாங்க இல்லைங்க சார் இன்டர்வியூ மாரி இன்டர்வியூ மாரி பேரண்ட்ஸ் கன்டெட் பண்றாங்க ப்ளஸ் டூ கொழந்தங்கள மே இன்டர்வியூ மாரி கன்டெக்ட் பண்றாங்க ஆஹ் அவ என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆ இந்த சிட்டிலயே இருக்க ஒரு பெரிய ஸ்கூல்ல தா சேத்துருக்காங்க பீஸ் வந்து வந்துட்டு அந்த அந் கொழந்த வந்து கே ஜி எல் கே எல் கே ஜி தா போறாங்க போல பீஸ் வந்து பாத்தீங் ன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து எலுவதாயிர ரூவா சொல்லிருந்தாங்க ஆனா டொனேஷன் மட்டு வந்து து ஒரு லட்ச ரூபாய் கட்டணுங்களாமா
அப்டிங்களா
ஆமா ஆமா அப்டி பாத்தீனா இப்ப ஒரு வருஷத்துக்கு இந்த கொழந் எல் கே ஜில வந்து பெரிய சுத்தமா எதும் படிக்க போறது இல்ல எந்த வித வித்தியாசமு தெரியாது அதுக்கே வந்து ஒரு டொனேஷன் ஒரு லட்ச லட்ச ரூபா பீஸ் எழுபதாயிர ரூபானு வாங்குறாங்கனா அவ எந்த அளவுக் க்கு என்ன சொல்லி தருவாங்கன்னே புரியலைங்க சார் அந்த ஒரு வருஷத்துல அந்த கொழந்த கிட்ட எந்த வித்தியாசமு தெரியாது அதுக்கு ஒரு அஞ்சு வருஷமாது ஆணு சின்னாத அவங்களோட இத கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஆனால் எத பேஸ் பண்ணி இப்போ எல்லாம் வாங்குறாங்கன்னே புரிய மாட்டிங்குது ஆனா சில பேர் வந்துட்டு அந்த ஒரு ஹை கிளாஸ் இது வேணும் இந்த ஸ்டாண்டர்ட்ல இப்பே குழந்தை படித்தாத எங்க குடும்பத்து வருவாங்கி விச்சுட்டு எல்லாம் அந்த இதுல கொண்டு போய் சேர்த்து அந்த பசியையும் கட்டுறாங்க இல்லைங்களா சார்
இதெல்லா சொல்லபோது பாத்தீங்கன்னா பழைய ஆளுக சொல்லுவாங்க படிக்கிற குழந்தை எங்க இருந்தாலும் படிச்சுக்குவாங்கங்க அதுதான் ஒரு உண்மைங்க நம்ம என்னதான் வந்துட்டு போயி நீ பெரிய ஸ்கூல்ல சேர்த்துனாலும்
ஆஹ்
அங்க அத்தனை பேரு இருப்பாங்க ஆனா ஃப்ரிலியன் ஸ்டூடண் பாத் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பத்து ஸ்டூடண்ட்டுக்குள்ள தான் வருவாங்க அப்புறம்யிதான் ஆவுல காசு வாங்குனாங்கன்னா இல்ல அத்தனை டூடெண்ட் அதே மாரி இருக்கணுமில்ல
ஆம்மாங் சார் அது என்ன என்னது என்ன ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணோ கிரீயேட் பண்ண நினைக்கிறாங்கறது புரியவே மாட்டேங்கிது
உஹம்
ஒரு ஹையர் செகண்டரி குழந்தை என் கேஸ் வந்தா ஒரு எய்த் நைன்த் படிக்கிறாங்க அப்படி இல்னா ஒரு பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிறாங்க இந்த மாரி பீஸ் கேக்றாங்க அது வேற இதுல
மேடம் இப்ப வந்து ஆ ஆக்சுவலா ஒரு எல்கேஜில இருந்து பிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு நார்மலா இருக்கணும் பட் எவ்ளா ரேட் வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி
ஆமா அது கரெக்ட்டு தான் சார் இப்போ ஒருத்தர ஆட்சியில வந்து நமக்கு எல்லாம் என்ன பண்ணணு கேட்டீங்கன்னா வந்துட்டு இந்த மாரி பிரைவேட் ஸ்கூல்ல பிரைவேட் எஜுகேஷன் இப்படி கட்டி பாஸ் கட்டி படிக்க வச்சீங்கன்னாதான் ஒரு ஸ்டாண்டர்ட் வரும் அத மாத்தனும்
இப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரே ஃபீஸ் இருக்கு அந்த மாரி பிரைவேட் ஸ்கூல் இவ்வுளோ தான் ஃபீஸ்ன்னு ஒன்னு போட்டு வுட்டாங்கன்னா
உம்
நல்லாருக்கும் இதுக்கு மேல யாரும் வாங்க மாட்டாங்க அது எவ்வுளோ பெரிய ஸ்கூலாக இருந்தாலும் இவ்வளோ தான் எல்கேஜிக்கு வாங்கணும் இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு ஃபிப்த் ஸ்டாண்டர்டு வாங்கணும் இவ்வளோ தான் சிக்ஸ்த்துல இருந்து டென்த் டுவெல்த் வரைக்கும் வாங்கணும்னு ஒரு ஃபிக்சட் போட்டாங்கன்னா நல்லாருக்கும் அப்ப வண்ட்டு எல்லாரும் வண்ட்டு அந்த சிரமப்பட மாட்டாங்க நல்லா இருக்கும் இவுங்க ஒவ்வொரு பக் இப்ப இந்த ஸ்கூல்ல இருந்த ரேட் இருக்கு அந்த ஸ்கூல இருந்த ரேட் இருக்கு அந்த ஸ்கூல இருந்த ரேட் இருக்கு இந்த ஸ்கூல ரேட் இருக்கு இப்படியே இது போக எக்ஸாம் பா பஸ்ஸு பஸ்ஸுக்கு வேற பஸ்ஸுக்கு பஸ்ஸு சார்ஜு கொடுக்குறக்கே தனியாக சம்பாதிக்கணும் போல
கரக்டங்க சார் அதுல ஒரு ஸ்கூலுங்க சார் கேள்விப்பட்ட ஸ்கூல் ஒண்ணுங்க டிரான்ஸ்போரட்டேஷன் வந்து அவங்களே வந்து கம்பல்சரி அதே கொண்டு வந்துவா பேர்ஸ் கொண்டு ட்ராப் பண்றவங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த கொண்டு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல ஸ்கூல் நேம் கேட்டுட்டு ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லைங்களா கொஞ்சம் தூரமா இருக்கவங்க அவங்க எல்லாம் கம்பல்சரி வந்து நீங்க தனியா வண்டி அரேஞ்ச் பண்ண கூடாது எந்த வண்டியிலதான் வரணுங்கற ஒரு கம்பல்ஷன் சார் அதுக்கப்புறம் சின்ன த்ரீ கிலோ மீட்டர் டிஸ் டிஸ்ன்ஸ்கே வந்து அவங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வருஷத்துக்குங்கிற மாரி பே பண்ணி அத முன்னாடியே கட்டிடணும் அத வந்து லேயிட் பண்ண கூடதான் அப்டி கட்டினாதான் அவங்க ப்ராப்பரா அதுக்கு அவங்க கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவாங்க இதெல்லாமே ஒரு டே இமான்டு விதோட் பீஸ் பீஸ் இல்லாம இது தனியா ஓ இப்போ அப்டிலா யோசிக்கும் போது எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஸ்கூலே ஒரு பிசினஸ் ஆக்கிட்டாங்க எஜுகேஷன் சொல்லி தரே இட பெரிய பிசினஸ மாத்திட்டாங்க
ஆமா அப்படிதய் போச்சமா அப்படிதான் ஆயிடுச்சு கண்
ஆஹ் அதனால அதுக்கல்லாம் ஒரு சேஞ்சஸ் வரணுங்க சார் எல்லாத்துக்கும் காமனா ஒரு எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே நீங்க என்ன இது படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனியா இருக்கணும் பீஸ் வந்து அதிகபட்சமா இருக்கூடாது எல்லரா எல்லாருனாலும் கட்ட முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் அப்படிய ல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு பாகுபாடு இல்லாத ஒரு ஸ்கூல் எஜகேஷன் ஒண்ணு வரும் இல்லலைங்களா
ஆமாங்க போறங்க சரி குழந்தைங்க வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினோ அப்பங்க கொஞ்சம் இதா வரணும் சொல்லி அதான் போறாங்க அது ஒரு அட்வான் டேஜா வச்சு ஆஹ் பண சம்பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க
ஆமா ஆமா
அப்ப என்ன பண்றது மேடம்
அதான் சார் சரிங்க சார் பேசலாங்க சார்
ஓகே மேடம் ஓகே